ஆஹ் கேக்குதா நா பண்ணா கால் உங்ளுக் போவேமாட்டேங்கிது
அப்டியா உனக்கு டைம் முடிஞ்சிருச்சோ என்னமோ
இல்ல இல்ல என்ன பண்றீங்க சாப்டாச்சா
உம் ஆஹ் இந்த இப்பதா மாடிக்கு வந்தோ நானு அண்ணாவு மழ லேசா தூரிட்டே இருக்குது லைட் லைட்டா
உம்
உம் மழ வர மாரி இருக்கு கீழ எறங்க போறோ கொஞ்சோ நேரோ உட்கார விடுதா அந்த மழ லேஸ் லேஸ் லேஸ் லேஸா விழ்து அப்புறோ விட்டுறது இப்டியேதா பண்ணிட்ருக்கு
சேரி சேரி
நீ என்ன மேஹி சாப்டியாம்ல
ம் ஆமா மேஹிலயே இப்ப பாஸ்தா குடுத்துருக்காய்க
ஆ
புதுசா
மேஹில பாஸ்தாவா
ஆம்மா மேகி கம்பெனி காரனே பாஸ் தாக்கு அந்த மசாலா மசாலா பவுடர்ல்லா செஞ்சு மேஹி மாறியே குடுக்குறாங்க முப்த் பத்தஞ்சு ரூபா பாக்கெட்டு
பரவாயில்லயே
அதுதா சாப்டே சூப்பரா இருந்துச்சு ஒரு ஆள் சாப்பில்லா க ரெக்டா இருக்கு ஒரு பவுல்ல வச்சு சாப்பிட்டா கரெக்டா இருக்கு நல்லா வயிரு நெம்பி சே எனக்கு ஆனா சூப்பரா இருந்துச்சு உம் அது நேத் முந்தாநேத்து வாங்கி சாப் முட்டே நல்லா இருந்துச்சு இப்போ உ கடைக்கு போனேன் முட்டை வாங்க மறுபடியும் பார்த்தே ஆசை வந்துருச்சு சேரின்னுட்டு ஒன்னு வாங்கினு வந்து சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்கேன் நா நீங்க என்ன பண்ணுறியா
நாங்க இந்தந்ததான் இருக்கோம் சாயந்தரம் நாங்க எல்லாம் கிரிக்கெட் விளாண்டோம்
சரி சரி
சித்தி சித்திவே இவே தனுசு எல்லாருமா சேர்ந்து கிரிக்கெட் விளாண்டி இங்கே விளாண்டோ எதுத்தாப்புல பொட்டல்ல விளாண்டோ சாப்பாடு ஓட்டம்ல அந்த இடத்துல கிளீனாதான் கடந்துச்சு அங்க வச்சு விளாண் அவன் பில்டப் குடுக்கறத பாத்தீன்னா அவுகதான் வந்து தோனியா ஆவ் செ பேட்ட தூக்கிட்டு ட்ட தூகிகிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே பாக்குற மாதிரி கைய கைய நீட்டிகிட்டு ம் பிளைங் கிஸ் குடுத்துக்கிட்டு டே இங்கயார் யாருக்கா உருபுல்ல இல்லடா ஹ்ஹே என்னடா ஓவர் பில்டப் குல்ல நிபாட்றா இஹ்இஹ்இஹ்ஹே அவ்ள மீல்டப் குடுத்தக்கு க்க அக்கா வாக்கா நம்ம கிரிக்கெட்டு விளையாடுவ இல்ல அவதான் கூட்டிட்டு போனன் சேட்டு போனா அது இவ்வள பில்ட அப் பண்ணுது பன்ட்ட தைக்கி மேலே வச்சுக்கிட்டேங்க இவ கிரிக்கெட் ல்லாம் பண்ணுவ எல்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு
சரி நல்லா வளர்ந்துட்டேந்தானஷ
அ சேட்டைல்ல சேட்டை ஒண்ணுது
போதா
ஆமா பேச்சு பேச்சு பயங்கரமா பேச ஒத்த ஒரு இது விட பயப்பட மாட்டேறேன் அன்னைக்கு மாமா பொண்ணு வந்துிருந்துச்சு ஆஹ வேன் அவங்க அண்ணனை வந்து ஸ்கெச்சு பாக்கெட்டு வாய்ங் குடுத்திருப்பாம் போல ஸ்கெச்சு க்ரையான்ஸு எல்லா வாய்ங் கு த்துருக்கே ஆன ச்சு அத என்ன வண்ணுச்சு வ எழுதிக்கிட்டு இருந்துச்சி இவே என்ன பண்ணா டக்குனு வாங்குனா நீ என்னா பொட்டே வைக்காம இருக்க இந்தா பொட்டா வெய்யின் சொல்லி அந்த ஸ்கெச்ச எடுத்து பொட்டு வெச்சுட்டே நா சொன்னே டேய் இப்பிடி பொட்டல்லா அவுளுக் வெக்கிறியே மாமா பொண்ணுடாவ ப்புற உனக்கு அவுளுக் கல்யாணோ ஆயிருச்சுன் அர்த்தோ போச்சு போ அவ தா உனக் பொண்டாட்டி அப்டிங்கிறே அவ சொல்றே ஆமா கல்யாண ஆயிருச்சுல பொண்டாட்டி தானே நீ போய் டீ போட்டு கொண்டு வா
அட பாவி அ
நா அவ அப்டே மெய்ன்டென் பண்ட்டே இருக்கே கொஞ்சமாது பயப்படுவான் பாத்தா பயப்படவே மாட்டிகிறா ஏ நீயு நீ தானே அ நீ தானே பொண்டாட்டி புது பொண்ணுதானே போயி டீ போட்டு கொண்டு வா தல வலிக்குது மாமா க்கு அப்டிங்கறே அ அவ சிரிக்கறா கடந்துகிட்டு அதே வெக்கப் அ வெக்கப் ட்டுக்கிட்டே சொல்லுது இது எல்லாத்தையு அ சொல்லிக்கிட்டு அ அவ் அ அம்மா இவ உனக்கு மருமக தானேம்மா நீ சொல்லு கேக்கும்மா அப்டின்னுக்கிராளுக அ தலையெல்லா சீவாம இப்டி விரி ச்சு போட்டுருக்க புது பொண்ணு தானே நீ அப்டிங்கறே அத நா சொன்னே நா உன்னய கலாய்ப்பன் பாத்தா நீ எங்களயே சேத்து கலயாச்சிகிட்டு இருக்கியேடா
கீச்சுட்ருக்கியே இப்பிடி எங்களை எல்லாரையு சேத்து கலாய்ச்சுட்டுட்
அதா நேத்து சரியான சிரிப்பா போ ச்சு போச்சு போச்சு போ அவதா உம் பொண்டாட் அப்டின் எல்லா சொல்லிருக்கா போச்சு போ இவ இங்கதா இருக்க போறா அவ வீட்டுக்கெல்லா போ மாட்டா நா சொல்றே சேரி இங்யே இருன்ட்டே
இ
அத ஆ அத அது மாமா பொண்ணு அதிர் ச்சு ஆயிருச்சு என்ன இவ இப்பில்லா பேச
இவ் இப்படில்லா பேசற அதோடய இவ்வுளோ தெளிவா இவ்ளோல்லா பேசக் கூடாதுப்பா அப்டிங்கிற மாரிதா இரு
அக்க இட நீவ
மூடு தான்
டிய ஜல்லி ஊறுவிச்சிரு ன் மல சும்மாதான்டா சொன்னேன் நானு அது துளி கூட ஆசரலல சொல்லி கூட அதாவது அப்படி இப்படல்லாம் யோசிக்கல உடனே டான் டான்னு வருது பதில் அதே மாதிரி நா அன் னைக்கு போயிருந்தேன் அதே நான் வந்திருக்கேன் நீ வாங் கூட கூப்பிடாம இருக்க அவன் எங்கேயோ கணேசனோட போயிட்டு வந்தேன் அவ அப்பாவோட ஆான் அவ சொல்றேன் ஆஹ் நானும் தா இப்ப வந்தே நீ என்ன வான்னா கூப்பிட்ட அப்படிங்கிறேன் டே அது இது உங்க வீட்ரா தான் நீ இங்க இருக்க நான் வந்து டேய் கூப்பிட்டேன் நான் வ நான் வந்து கூப்பிடணுங்கறதே கிடையாது நான் வந்திருக்கேன் நீ என்ன கூப்பிடணும்ல அப்பட நீ என்ன கூப்பிடலல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் என்ங்காவது
இருக்கன் நீ நீ என்ன கூப்பிட்டியா நான் மட்டும் வந்து
அதே என்ன என்ன டா அது என்னாமோ நடக்குது அப்படி இவ்வளவு விவரமா இருக்காங்கே அப்படின்னு சொல்லட்டு வந்துட்டு
விவரமாக் க்கவளையே வீட்லயே உம்
ப்படுறா போல உம் கிரிக்கெட் விளாடும் போதுமே ஆலக் கரெக்டா தான் வெளையாற்றேன் ஒன்னும் ச போக்குமாக்கு அது இதுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறன் நம்மள யாரு ம்ம என்ன நெனைக்கிறேங்கறத சொல்றேன் ஆ இததான் போட்டா இப்படி போட்டா இந்த மாரி பண்ணும் நீ நினைக் க்கிற சேரி சேரி போடு அப்படிங்கிறேன் ஏ என்னடா ரொம்ப சலிச்சுக்கிற
சுத்துறானே டக்கு டக்
அதான் அதான் ஆமா அந்த மெச்சூரிட்டி எல்லாம் இருக்காட்ட கண்டுபிடிச்சறேன் அஃ அதே மாரி ஏதோ வேலைக்கு போறத பத்தி அன்னைக்கு ஏதோ சொல்லிக்குட்ருந்தேன் நீதான் எங்க ஸ்கூலுக்கு டீச்சரா வரேன்னு சொன்னா வரலைன்னு சொல்லிட்டே அப்படின்னு சொன்னன் டேய் அது படிப் பத்தாதுன்னு சொல்ட்டாகடா அப்படின்னு சொன்னேன் நீதா வரேன்னு சொன்ன பாத்தே நீ வருவேன்னு நெனச்சே நீ வர்ல அப்டின்னா அவ நா இத்தனைக்கு அவன்ட்ட நா பேசவே இல்ல அவனா சொல்றா எடையில வந்து இருந்துட் ட்டு சித்தி ஏதோ சொல்லிருக்
சொல்லிருக்கும் போல அதா மூணாவது தான இப் படிக்கிறா
ஆமா மூனாவதா நாலாவது நெனைக்கிறே இந்த வருஷோ ஏம்மா நாலாவது தானே ஆளு தா அவ்ளோடட குச்சியா இருக்கு ஆளு தா பாக்க அவ்ளோட குச்சியா இருக்கியா
சேரி இருச்சே என்ன சாப்பாடு மதியானம்
மத்தியானம் அம்மா தட்டப்பயிறு கொழம்பு வச்சிருந்துச்சு தட்டப்பயறு கொழம்பு வச்சு அப்பளம் பொறிச்சு சிப் த்தி வீட்ல தா அங்கதா சாப்ட்டோம் அது சூப்பு வச்சுருந்துச்சு காலிஃப்ளவர் சூப்பு காலிஃபிளவர் சூப்பு சாப்ட்டுட்டு மாம்பழொ அப் அப்பறோ என்னன்னா காலிஃபிளவரே எடுத்து வருத் த்து வச்சிருந்துச்சியா அப்பளோ வத்த டு எல்லாத்தையு சி எல்லாரு ஒண்ணா உக்காந்து சாப்பிட்டோம்
சேரி சேரி இன்னைக்கு நா பூண்டு கொழம்பு வச்சே பூண்டு இதெல்லா போட்டு கொழம்பு வச்சிட்டு நைட்டுக்கு நா சாப்ட்டே அவங்களுக்கு தோச சுட்டு கொ கொழம்பு இருக்கு வச்சி குடுத்துருவே
ஆ கொழம்ப வச்சு அடிப்பாவி அதுக்கு ஒரு பாஸ்தா வாங்கி வை சொன்ன
அது சாப்பிடாது என் புருஷ வந்து சாப்பிடாது அதெல்லா
பிடிக்காதா
முட்ட தோச சுட்டு குடுத்தோம்னா அத சாப்ட்டு படுத்துடுவா அவ்ளோதா அத கொழம்பு இருக் தொட்டுக்குறதுக்கு மட் டுதா கொழம்பு இருக்கு அதுக்கப்
நீ முட்ட சாப்பிடறது நல்லதுன்னு சொன்னியா அதுனால நா அப்ப அப்ப மாமாக்கு என்ன பண்றது அடிக் கடி முட்டைய தா குடுக்குறது திங்கட்டோ அப்டின்ட்டு தெம்புக்கு தானே அது அதுவே அவிச்சுதா கேட்டுச்சு அவிச்சுதா கேக்குது அவிச்சுதா குடுக்குறது இப்பெல்லா டே லி ஒரு ஒரு முட்ட
உம் அவிச்சு சாப்ட்டாதா நல்லது ஆஹ் அது வந்து புரோட்டின் நம்மளுக்கு வந்து புரோட்டின் வந்து டெய்லி வந்து மூணு வேளையு கொஞ்சொ கொஞ்சொ நூறு கிராம் நூறு கிராம் இருக்கணு அந்த அளவுக்கு இருந்தா தா நம்ம ஹெல்தியா சாப் றோனு அர்த்தொ புரோட்டினே நம்ம வந்து எடுத்துக்குறதே இல்ல வெறு கார்போஹைட்ரேட்டே எடுத்துக்குறோ சோறு இட்லி தோச
சோற குறச்சுட்டு முட்டையா திங்கணுமாக்கு
ட்ட ஏ முட்டைன்னா முட் டையில தா புரத சத்து அதிகமா இருக் அதனாலதா முட்ட ஒரு முட்டையில வந்து மூன்ற் ற கிராம் புரத சத்து இருக்கு ஆஹ் நாலு முட்ட சாப்ட்டேனா அவுனு பன்னெண்டு கிராம் ஒரு நாளைக்கு நீ எடுத்துக்குவ அதனால
உஹ்ம் உம்
வேற எதுலையுமே புரதசத்து அதிகமா இல்ல முட் டைல மட்டு தா இருக்கு அப்புறோ சிக்கன் சிக்கன் வந்து நூறு கிராம் நீ சாப்பிடணு நம்ம நூறு கிராமா சாப்பிடுவோ
உம்
நூறு கிராம் அளவோட சாப்பிட மாட்டோ நெறையா வச்சு சாப்ட்டுருவோ அன் டெய்லி அளவோடச் சாப்டணு அதுக்கப்புறோ காய்கறியு சேத்துக்கணு காய்கறியு சேத்துக்கணு
காய்கறி எல்லா இப்பல்லா எங்க வீட்லயுமே காய்கறி எல்லா சாப்பிடணுன்னு சொன்னதுனால இருக்குற காயெல்லா கொஞ்சொ முன்னாடி தொடக்கூட மாட்டே இப்பதா காயெல்லா எடுத்து வெச்சு சாப்பிடுறது பயிருலா வெச்சா இன்னைக்குல்லா பயிரு அம்மா வெச்சிருந்தத எடுத்து வெச்சு மெனக் இப்பதா கொஞ்சோன்டு சாப்ட்டே அபல்லா அந்த மாரி காய் பயிரெல்லா இப்பெல்லா சேர்த்துக்குறது நல்லாவே
உம் அதெல்லா சாப்பிடணு ஒ ஒரு நாளைக்கு அஹ் உ பு அது ப்ரோட்டீனு ஃபைபரு கார்போஹைட்ரேட் வந்து எல்லாம் ஈக்குவலா எடுத்துக்க மாரி ஃபைபர் நா காய்கறிக் கீர இது தான்
கீரை வேற ஒரு கட்டு டெய்லியும் ஜாப்புண்ணுமா
ஆ ஆமா எல்லாமே சாப்பிடணும் டெய்லி வந்து இது மூணுமே இருக்கிற மாரி பாத்துக்கணும் நம்ம சாப்பாட்ல நாம நம்ம அப்படியா சாப்புடுறோம் காலையில் நாலு இட்லி சட்னி மத்தியானம் சோறு கொழம்பு
னி
அதுக்கப்புறம் நைட்டு நைட்டு தோசை சட்னி இதுல என்னத நீ ஃபை அது இதுல என்னத ணி வந்து ந்து இதுவா இரு
சரி இருவேன் இந்த எனக்கு ஒரு கால் வருது கூப்புட்றேன்